கேக்துங்க.
ஆ எனக்கு வேற எதோ வாமிட் வர மாரிருக்கு ஏன் தெர்ல.
ஏ என்னாச்சி சாப்ட்டது எத்துனு வருதா?
ஆ ஒமாரி எடுத்துட்டு எடுத்துட்டு வர மாரி இருக்கு.
அ ஜீர்ணோ ஆயிருக்காது. ம் வெயில்
அதுக்கு தா அதிகமா சாப்ட கூடாதுன்றது அதிகமா சாப்டா அப்டிதா.
ம். டே ஆனா உ இதுக்குல்லா அது உன்கு அதிகமே கெடையாது தெரியுமா நீ வந்து குருவி சாப் பறமாரி சாப்ற ஆனாலு ஏ அப்டி வெயிட்டு ஏறுதுன் தெர்ல பூஜா. ஏ நானு சொல்ல போனா நீயி அதல்லா சாப்ட்டா அவ்ளத்தாம் போல பான உழுந்துரும் போலன்னு போலருக்கு அவ்ளோ சாப்டுவன்டா.
ஏய் நா வெயிட்லா ஏற்ல போ.
ஆஹண்டா உ இதுக்கு சொல்றே அதுக்கேத்த சாப்பாடே நீ சாப்ட மாட்ற.
அ அ.
நா சாப்பற சாப்பாட்ட நீ சாப்டினா எனக் பத்த மாட்டிகிது.
ஏய் நீ சாப்பற சாப்பாடு அளவுக்கு நீ வந்து வேல பாக்குற புரிதா உனக்கு? ம் ம். அந்த அளவுக்கு வேல பாத்தேனா அதுக்கப்பறோ அதெல்லா டைஜெஸ்ட்டு ஆயிடுல்ல.
ம் ம்
அதுக்கப்பறோ எனக்கு பசிக்க தா செய்யு
ம்
இதுவே நீ ஒரு மாசோ எந்த வேலயு செய்யாம அதே அளவு சாப்ட்டே இறே
ஆ
ம் எப்டி ஆவுறேனு பாரு
அதான அவளோ சாப்பாடு சாப்படறே நா வந்து ஏறவே மாட்டே வெறுப்பாவாதா என்க்கு
ம் ம்
ம்
ஜிம்முக்கு போ ஜிம்முக்கு போய் ஒடம்பேத்துகோ
ஆ நா இப்பேயே நா ஒழுங்கா படிக்க மாட்றே இப்ப நா அதெல்லா போயிட்டு வந்தனனா டயர்டா இருக்குது அதுக்கு இது இதுக்கு இதுனு காலங்காத்தல காரணோ சொ ல்வே
இதுவு ஓகேதா
அதுதா எனக்கு இதுவாவே எனக்கே இப்போ நா இவ்ளோ இதுவா பண்ணிறே முன்னா டியே அ இப்போ அதா எனக்கு ஒரு மாரி ஓடிட்டே இருக்கு
புரியல இவ்ளோ இதுனா
நா வந்து எம் சி ஏ அது இது புக்கு எல்லாத்தையு கலெக்ட் பண்ணி வெச்சுட்டு பாஸ் ஆவுலனா
ஏ ஒன்னோட ஜென்ரல் நாலேஜ் வளத்துக்கிறேல அது ஓகே தா
அது ஓகே தா இருந்தாலு வீட்ல சும்மா இருக்கணுல அத பாக்க பாக்க எனக்கு ஒரு மாரி இதாகு
புரியுது
ம்
அப்பில்லா இல்ல நீ பாஸ் ஆவ ஓகேவா
ம்
பாஸ் ஆகுறோம் மாஸ்க் பண்றோ
ம்
ம் எல்லாரையு வாய பொலக்க வெக்குறோ
செரி செரி
ம்
இதே நா உண்ட்ட பேசாமா நா பாஸ் ஆய்டு நானே இல்லயா
புரியல
எத சத்தோ வந்துனே இருக்கே அது எங்கருந்தா வருதுனே தெர்ல சப்பத்து சப்பளு சத்தோ இருக்கு என்னதாடா இது என்ன ஒண்ணுமே புர்லடா எனக் எங்க வீட்ல எதுவு விசித்திரமா நடக்குதுடா
ஆஹா
எங்குட்டுதா வருது அது சத்தோ ஆ
ம் சொல்லு
இல்ல நானு பா்த்தன்னே இருக்கிற சப்பக்கு சப்பக்குனு சத்தோ வருது வாங்கடா
லைட்டு போட்டியா
லைட்டு போட்டே இப்போ வரச் சொல்லு யாரா இருந்தாலு முன்னாடி ஹோய்
ஆஹஹா
ஆ பின்ன என்ன சும்மா வந்து ஒரு தூங்குற பைய பத்துணுக்க பைய அது வீட்டுல தனியா பத்துனுக்குற
ம் சப்பக்கு சப்பக்குன்னு சவுண்ட் வந்தா என்னாப் பண்ணுவ பயந்துருவ
அது ஆமா அப்ப நானு பயப்படுவன்ல
ஐயகோ நீ எனக்கு பேய் கத சொல்லி என்ன பயம்புத்துற ஆள் நீ நீயா பயப்டுவ
ஏ சொன்னல இப்போ நானும் மனுசன் தா எனக்கும் பயன்லா இருக்குன்
ம் சேரி சேரி நம்புறோ நம்புறோ
ம் ஹான்
ஆன் புரிலெ
அது தாமா கொட்டாய் கொட்டாயா வருதுமா
ம் தெரிது அப்டே முடிஞ்சோன்னே ஆள் அவள்தா
ஆ ஆ நா வந்து அப்டே ஆழ்ந்த சொல்வாங்ள
தியானத்துக்கு போய்டுவ
அ பா அடுத்த செக்கெண்டே அர மண் நேரோ முன்னாடி தூங்கனாலே அரை மண் நேரம் முன்னாடி தூங்குரவன் எப்டி இருப்பானோ அப்டி தூங்குவே
தெரியுது சர் அப்ப நா கால்ல ஒரு ஏழு மணிக்கு எழுப்பவா
ம் ம் தல வலிக்குதுறா எனக் சீக்ரமா யேன்ச்சாலே லேட்டா தூங்கிட்டு லேட்டா தூங்கிட்டு சீக்கிரமா யேன்ச்சாலே சீக்ரமா தூங்கிட்டு இது பண்ணா தெரியாது
ஏ பத்து மணிக்கு தான சில நேரத்லலா தூங்கற பத்து பத்தரைக்கில தா தூங்கற
அது அது பழகனுல
ம்
ம் தோ பாரு இப்ப பாரு சீக்ரம் எஞ்சேன் லேட்டாச்சினாலே கொட்டாய் கொட்டாயா வருது தூக்கோ
அது எல்லாருக்கு அப்புடிதா
எனக்கு அந்த மாரி ஆவாதுல
உன்க்கு ஆவாது ஆவாது
ம்
நல்லா கொரட்ட உட்டு தூங்குற ஆளு நீ
யாருப்பா
அது எப்பிடித்தான் தெர்ல ஆனா உங்களுக்கு எங்க இருந்துதா பொசுக்கு பொசுக்குன்னு வருன்னு தெரியாது
அது எப்பிடி நான் சொல்றன் பாரு நாங்க வந்து க்கோ கொழந்தய தேய்ச்சு வைக்கிற மாதிரி அந்த மனசு கிட்ட இது தூக்கமா இது வந்து பகல்ற இது இப்பிடி சொல்லி வச்சிரு நீங்க நா வந்து ஏதோ வந்து நல்லது நல்லது பண்றன்ற சாக்குல வந்து தூங்குறியாடா‌ னு சொல்றனினு தூக்கோவத்தா இல்ல தூங்குரியானா அதுனா நெனைச்சுக்கோ ஏ பகல்னு சொன்னனா இது நைடாப்ப நம்ம தூங்ணுமா நானு சொல்ட்டு அதுக்குன அது உங்கள பழி வாங்கறதுக்குன்னே நல்லா கொட்டாய் கொட்டாய் விட்டு தூங்க வச்ச இப்ப வந்து இதுல நானு ஏ கதலா இல்ல இதுதா வந் அன்னைக் ஒரு நாள் கேட்ட சொல்
இல்ல பேசும் போதே ஏதோ எப்டி சொல் ல்றது எதோ ஆஃப் முழுங்குன மாரி பேசுற ஆள் நீங்க
ம் ஆனா வந்து அத நீ நோட் பண்ணி பாத்தனா தெரியும் நீ அதுக்கப்றம் கேட்டதுக்கு அப்புறம் தா நா முக்காவாசி நாள் தூங்கிருப்பனே ஒரு தொண்ணூறு சதவீதோ நோட் பண்ணி பாரு தெரியு
ம் சேரி சேரி நோட் பண்றோ நோட் பண்றோ
ஆ அது வந்து நம்ம பிரெயின் என்னது அடுக்கும்
பாரு
இல்லடா இன்னு
ஏய் நீதான சொன்ன
அப்ப போன வாட்டி அதுலேயேவா இது ஆயிடுச்சு இல்லல்ல
ஆமா போன வாட்டி எனக்கு செவன் க்லவர் செவன் கலர்ஸ் புடிக்கும்
ம் டேய் இற்ரா பாத்துக்லா என்னா
என்ன பாத்துக்லா டூ அவர்ஸு
நேச்சி பாத்துக்கலாம்பா
ஆஹ் ஹ அப்பறோ
உம் உம் அவள்தா ம் சேர் சேரி அப்ப கட் பண்டா
வேணா வேணா சும்மா சொன்னே நா காலேஜ்ல போய் தூங்கிப்பே
ம் ஏய் இல்லடா அப்ப நீ வேற இல்ல பஸ்ல வேற போனு அப்றோ தூக்கோ டயர்டா இருக்கு வீட்டுக்கு வந்து தூங்கிடுவ
அப்டில்லா இல்ல காலேஜ்ல போயி நா தூங்கிப்ப
ம்ம் பயமா சரிவா நா பண்றே
தூங்கிப்ப
ஏய் எப்புற்றா கால்ல வேற பஸ்லல்லா போணுன்டா நீயி ஆனா கூட வீட்டுல இருக்க நானு கூட வீட்ல இருக்க
ஏய் அதல்லா பிரஸ்ன இல்ல நா அதல்லா ஒன்னு இல்ல எனக்கு
கோந்த வேற தூக்கம்
அப்டில்லா இல்ல உம் உம்
செரி சொல்லு உன் டுவெல்த்து எப்டி போச்சு அதப் பத்தி சொல்லு
டு்வெல்த்தாடா அதுக் முன்னாடி லவல்த்து போச்சுடா
ஏய்
யோ லெவல்த்து டென்து முடிச்சுட்டு ன்னா குரூப் எடுக்குர்துனே தெரியாம இருந்த எங்க பெரிப்பா எங் பெரிப்பா பொண்ணுல வந்து கேட்டுருந்த ன்னா குரூப் எடு கற்து ன்னா எடுக்கற்து அது எடுக் போறியா அது எடுத்தா இப்டியாவுமே அப்டியாவுமே அத எடுக் காத் இத எடுக்காத நா என்னவோ ஆ அது படிக்கிற மாரியே நா படிக்கிற்து எனக்கு பதிலா அது படிக்கிற மாதிரி அத எடுக்காத அது படிச்சா படிச்சுட்டு காலேஜ் என்ன படி போற அது என்ன பண்ண போற இது என்ன பண்ணப் போற சரி நீ என்ன பண்ண படிக்கப் போற சரி நா அதுக்கா நா காமர்ஸ் தா எடுக் போறே என்ட்டு அப்பிடி எடுத்துட்ட நானு
ஓகே
ஆ காமர்ஸ் எடுத்துட்டு அய்யய்யோ எட்த்ததுக்கு ஏத்த மாரியே அதுக்கப்புறோ தா ஆரம்புச்சதே நா எது பண்ணாலு ஸ்கூல்ல பாலோப் பண்ணி வந்து அவங்க அம்மாண்ட சொல்றது எங்க அம்மாண்ட சொல்றது
ம் ஒரே குரூப் ஒரே கிளாஸா
அக்காண்டா இதுல வேற சீனியர் வேற சிஸ்டர் பிரதர் சிஸ்டர்னு
ம்
அவ்ளோதா எங்க வீட்ல சொல்லிறது கிளாஸ்ல பசங் காலாய்ப்பானுங்கோ
என்னன்னு
ஏதாவாச்சும் ஒன்ன வச்சு கலாய்ப்பாணுங்கோ அவ்ளதா
ம்
ஆ அப்றோ ஜானு வீட்ல மாட்டி விட்ருவோ சொன்னோ தூக்கி போட்டுட்டு அபி
ம்
ஆ அதான்சி அவுங்க வீட்ல போடுதோ இல்லையோ முன்னாடி எங்க வீட்ல சொல்ட்டு போயிடு அதும் நா இல்லாத டைமா பாத்துட்டு இல்ல நா இருக்குற டைமா பாத்துட்டு வத்தி வச் அதா எங்க அம்மா என்ன நம்பி கேட்னுருப்பாங்க என்னது இது என்ன கத அது இது என்ன அ அம்பாங்க நா வீட்ல நோ ஒ ஒ இ எல்லாத்துக்கு இ ஒ பசங்கன்னா ஸ்கூல்ல எப்பரா இருப்பாங்க
ம் வால்தனமா
ஆ ஜாலியா இருப்பாங்க ஒரு பத்து நிம்சம் ஸ்கூல்னா ஒரு எஞ்ஜாய் பண்றதுக்கு தானேடா
ஆமா
ஆ எல்லார் கேக்காம மாட்டி உட்டா இதால என்னால கட்டு கூட அடிக்க முல்ல ஒரு நாள் வந்து படத்துக் கூப்பிட்டானுங்க அங்கேயே கூடோ போ முல்ல நா போறேன்ற செரி செரி போ போ போ அப்டியே ஒரு மாரி வில்லிங்கா சொல்லுச்சு அவ்ளோதா
யாரு உங்க பெரியமா பொண்ணா
அ ஆ
ஆ
அதுதா அதுல நா போனா படத்துக்கூட போல நா ஸ்கூலுக் போறேன்ட்டு போய்டே ஏ சித்தப்பா
அப்டிலாம்பா ஃபர்ஸ்ட்டு உனக்கு தேட்டர் அனுபவோ இருக்குல்ல அப்போ
அ ஆ
ம் நல்ல வேல நல்ல காரியம் பண்ணிருக்காங்க
ஏய் கம்முனுருறா அப்பறோ வந்து ஆமா எப்போவு அதேதா முன்ன மார்க்ல கம்பரிசன் பண்ணுவோ ஊர் உலகத்துக்கு அவ்ளோ திட்டு எங்ளுக்கு நா படிக்கிறதே வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னா தெரியுல்ல அதுக்குல்லுயு அவ்ளோ திட்றிய ம் சேர் சேரி
ம்